ஜு
வரும்ல அது ஒரு சில நேரோ வராது கொஞ்ச நேரோ கால் திடீனு கணக்ட்டுனு வரு ஒரு ஒருமண் நேரோ இல்ல ரெண்டுமண் நேரோ ஃரீயாவுட்டோனா கண்டிப்பா கனெக்ட் ஆவு
கணக்ட்டுல எப்டி தெரிஞ்சா நம்ம காலைலயே ஒழுங்க அடிச்சிருக்லாம்ல
ஆ நாதா அன்னிக்கே ஆன்டி ஆண்ட்ருவாய் நா ரெண்டு வாட்டி அடிச்சுட்டே ஆண்டருக்கு ரெண்டு வாட்டி கார்த்திகாட்ட ஒருவாட்டி ரெண்டுவாட்டி இல்ல ரெண்டுவாட்டி நா பேசிட்டேருந்த நானு அடிச்சு கனெக்ட் ஆய்டுருந்த
இல்ல இது டாஸ்க் கம்ப்ளீட்னு வன்ட்டு இது தெரிஞ்சா நம்ம அன்னிக்கே முடிச்சுர்கலாம்ல ச
ஆ நா அன்னிக்குலா நா எல்லாருக் அடிச்சே வரல அடுத்த நாள் அடிக்க எனக் கனெக்ட் ஆய்ர்ச்சு என்னயா அன்னிக்கு அடிச்ச வரல இன்னிக்கு அடிச்சா வந்துட்டு அப்டின் இருன்ச்சு நா
ஏழு ஏழு பேர் இருக்குமா கரெக்டா முடிச்ச மு
அ ஆமா கரெக்டு போய் கட்டி முடி அப்பதா உனக்கு அந்த இது அக்கௌண்ட் அந்த இது வரு பேங்க்கு நா பத்து இது முடிச்சனா அஞ்சுதா காலு ஒரு பத்து நிம்ஷோ பேசிருக்கே மிச்சோ அஞ்சு எதோ ஜீரோ ஜீரோ செகண்டு கால் டிட்ன்ட் கனெக்ட்டு அதல்லா அது டாஸ்குல ஆட் ஆயிட்டு அஞ்சுதா முடிச்சே ம் ம் ஆனா அது பேங்க் அக்கௌண்ட்டுதா காட்டுச்சு யூ பி ஐ குடுத்தே அது இப்ப ப்ராசசிங்ல இருக்கு
எனக்கு ஒன்னுமே காமிக்கலடா
நீ பத்து முடிச்சு சம்மிட் குடு உனக்கு அங்க காட்டு
பத்து முடிகணுமா வெளங்கி போச்சு
இப்ப எத்தன முடிச்சுருக்க
நா அஞ்சி முடிச்சே ஒன்னு ஆண்ரி நானு கட் ஆய்ட்டு
பரவால்ல போட்டு ம்
அப்ப நா நாலுதா முடிச்சுருக்க இப்ப இது அஞ்சு ஒன்ட பச அஞ்சி
அஞ்சுதானா சுகன்யா அருனாட்டலா பேசலயா பேசிருப்பியே
சுகன்யாட்ட பேசிட்டே அருனாட்ட பேசிட்டே ஒன்ட ஆல்ரெடி பேசிட்டே இது ரெண்டாவது இன்னோரு ஆளு யாருன் தெர்லயே ஆ ஆண்ட்ரு கட் ஆய்ட்டு ஆ ஜோ ஜோ
சேரி ம்
அஞ்சி
அ சேர்ரா கார்த்திகாதா போனே எடுக்க மாட்ரா அவட்ட சொன்னா கட்டாருக்கு
நீ எடுத்து எனக்கடி
ம் ம் ம் அத்தா இப்பதா இப்ப பதனோரு இது அதுல அஞ்சு இது போச்சா இப்போ வந்து எனக்கு ஐனூறுவா ப்ராசஸிங்ல இருக்கு
ஐனூறுவாயா
ஆமா அது அஞ்சு கால்தா கரெக்டு இருன்ச்சு சி ஜீரோ ஜீரோ செகண்டு அதுல இப்ப ஐநூறுவா ப்ராசசிங்லருக்கு அத நீ கரெக்டா ம் ஒரு மூணு கால் ரெண்டு கால் போனாலும் பரவால்ல நீ பத்து மட்டும் கரெக்டா சமிட் குடுத்துரு டாஸ்க் முடிச்சிடன்டு
இது மாதிரி தெரிஞ்சாதான் முப்பதையும் முடிச்சுக்கலாமா அவ எப்படி போட்டிருக்கா பாத்தியா முப்பது
ஆ முப்பது முடிச்சிருக்கா பாரு என்கூட ஏழு எட்டு பேரு தான் வச்சிரு
அப்புறம் என்ன மூவாயிரம் ஆ ல
மூவாயிரம் ரூபாய்க்கு தரல எப்டியு‌ம் ரண்டாயிரம் கூட வந்துரும் ஏனா காலியும் சேத்து ஏறி இருக்கும்ன்னு நெனைக்கிறேன் காலி என்ன இதுல சேக்கான்னு தெரில
ஒரு காளுக்குக்கு என்பது ரூபான்னு போட்ருந்தான் பத்து நிமிஷம் பேசினா என்பது ரூபா
ம்
உருப்ல வாயில போட்டிருந்தோம்னா
கணக்குல எடுக்கான்னுனு தெரில என்னமோ பண்ணிட்டு போறான் சரி வா வேற ஏதா டாபிக் ஆ ஓ எனக்கு தெரிஞ்சி அவளுக்கு கால் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும்
என்னத்தல்லாம் வ பேச சொன்னாங்க வீட்டுல உள்ள
ஆஹ ஏதா அடிச்சு விடுத உட்கார்ந்துருக்காரு ஆமா உச்சில உட்கார்ந்துருக்கேன் இண்டன்சிப்டி வெளியே வருவல சென்னை பெங்களூருன்ட்டு பெங்களூர் போக மாட்டான் சென்னை கோயம்புத்தூராது போவான்
சென்னை கோயம்புத்தூர் நான் பெங்களூர்
அது இப்ப பெங்களூரா அது ஆச ஆனா ஸ்டார்ட்டிங்கே வரணுமா கொஞ்சம் ம் ம் கொஞ்சம் எங்க எங்க எங்கயா பார்த்துட்டு ஓரளவு கத்துட்டு அங்கே போய் உட்கார்ந்துபோம் அப்படின்னு வச்சரு
அங்கேயே இன்டர்ன்சிப் போனாதா அங்கேயே கத்துக்கலாம
அங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம் மாட்டிக்கோம
கண்டிப்பா ஏ இங்கிலீஷ் தெரியும் கண்டிப்பா தெரியணும் ச
இங்க கூட தமிழ் என்னென்ன என்ன அப்படி லைட் லைட்டா தமிழில் தே ஏதாவாக ஓட்டலாம் அங்கே போனால் மாட்டிக்கும்
அதெல்லாம் வந்துடும் இங்கிலீஷ் தன்னால வந்துடும்
வந்து தான் ஆகனும் வேர வழி இல்ல
இங்க வருதுன் எங்க ஊர் அண்ணன் வருதுேன் வோல பக்கம்ய க பாளையங்கட்ட ஏத்தா ஒ இருா பாலிருஷ்ணாக்கு ஏத்த கண்ணடி மாளிகை இருக்கலா
ஆமா
அங்கே அள பக்கான் முப்பதாயம்மா
பரவாயில்ல இங்க முப்பதுனா பரவில்லையா
ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா
ஓ
ஒரு நாளக்கி
உ
கொட்டுக்கணோம் அப்படி கணக்கு போட்டா முப்பதாயிரம் முப்பது தாண்டி வருது
லக்கு தான் இங்கே கிடச்சிருக்கு
அவன் இதெல்லாம் தான் படிச்சான் ஸ்கேடு பாலிடெக்னிக்ல பாலிடெக்னிக்ல ஐ டிி ல எப்டி பண்ணனு தெர்ல தெர்ல
ம்
எதோ ஒன்னு சொன்னா ஏதோ கோர்ஸ் படிச்சேன்னா
வருத்தமா
அஹ நம்மளுக்கே இப்டி இருக்குன்னா எம் பி ஏ வெளிய எம் ஏ அண்டு் ப்ரையஎம்ஸ் ஏதோ போட்ருந்சி
ம்
அதுல வந்து ஃபுல்லாவே பிராக்டிகல்ல தானா இங்க நம்ம தியரியா படிக்குமா
ஓ
அவங்க ஃபுல்லாவே ரெண்டு வருஷமே பிராக்டிக்கல் தா முடிஞ்ச ஒட்னே ஒடனே வேல
ஓ
பிராட்டிகலா எல்லாமே பிராட்டிகல்லாதா நடக்கு அது ஒரு டுடி இல்னா பாத்தி எதுக்கு போனுமா
ஆமா இன்னு எங்கப்பபோ முடிச்சுட்டு லைட்டா ஒரு ரெண்டு மூணு ஸ்கில்ல மட்டு கத்து வேலைக்குதா போகணு
ஸ்கில்லாம் வந்துரும் கம்பனி மூலமா கண்டிப்பா எப்டியு வந்துரு இந்த அந்த இது போம்லாம் இன்டன்ஷிப்பு
அஹ
அடுத்த அடுத்த மூணு மாசம் இன்டன்ஷிப் மூலமா கண்டிப்பா ஏதா ஒண்ணு நம்ளுக்கு தெரிஞ்சுரு ஓ இப்டியா அப்டின்னு தெரிஞ்சுரு
ஓகே
அதுக்கப்புறம் நம்ம அத புடிச்சிட்டு போறதா உண்டு அது அதுபடியே நம்ம ஸ்கில் படிக்கணு
ம்
நா ஃபினான்ஸ் எடுத்துருக்கவன்லா டாலி அந்த இதெல்லாம் கோர்ஸுக்கு படிச்சு ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணி போணு எவனோ அன்னைக்கு ஏதோ சொல்லி கெடந்தானே மாமா நெனைக்கே அது எப்புல்லா அவன் இப்டி சொன்னா அடுவே அப்டினு கெடந்தான்
யாரு என்னிக்கு
மாமா
அ
அவன் ஆள்ட ஆ நீ எதோ போய் சொன்னியா
ஆமா சொன்னே
அப்டின்னு என்ட்ட சொன்னா ஏன்டி எனக்கு மனசு கேக்க முட்டக்குல அப்டின்னு கெடந்தா
அவன் எனக்கு ரீல் அனுப்புவாம்ல பிச்சக்கார எனக்கு ஏக்குல ரீல் அனுப்புர அங்க அனுப்புனா கூட ஒரு ப்ரோஜனம் அப்டினு அப்டி துரும்ப அனுப்புவா நீ அனுப்பி வை
அதுக்கப்பரோ நீ சொன்னியா இப்போ எனக்கு இது சரில்ல எது சொன்னியா அவன்ட அப்ப இருஞ்சு இப்ப இல்ல அப்டின்ட்டியா டெல்ட்டால தா எல்லா சும்மா உன்ன ப்ராடு உன்ன ஏமாத்துக்கு சொல்லதா அப்டின்னே அப்பின்னாலு ஏ என்டயே வந்து சொல்லுவா உன்ட சொன்னா கூட செரில
அவன் ரீலா அனுப்புதான்பிள ரீல் அனுப்பி கொல்லுதான்
அவன மஞ்சகாமாள
அ எந்துச்சே போங்கண்டான ம்
வாரத்துக்கு ரெண்டு திருப்பு ஒரு திருப்பு மட்டு வர சொன்னாங்களா
ஓ
அவுங்க கம்பேனிக்கு கம்பெனி அவன் வீட்டுக்கிட்டதா பத்து கிலோமீட்டர்தா இருக்குமா
சொல்லுவாங்க
கோகோனட் கம்பெனி அப்படின்னா கோக்கனட் இந்த செரட்டல்லா இருக்குல்லா
ஓ அதா சொன்னா ம்
அந்த இதுல ஏதோ பொம்ம செஞ்சு டிஃபரெண்ட் டிஃபரண்டா அத செஞ்சு வைக்கணுமா
பரவால்ல நல்ல கம்பெனிதா
மார்கெட்டிங் வேஸ்ட்டுதா நான் உன் நேத்தக்கு பேசுனண்ணா இன்னைக்கு பேசினனா
நேத்துதா
நேத்தா அப்போ அழகா நேரத்தே ஒருணி நேரம் விட்டு விட்டு விட்டு அடிச்சிருந்தோம்னா நேத்தே முடிச்சிருக்கலா
ஆமா அதலா தொடர்ந்து ஒரு அஞ்சு பேர்க்கு அடிச்சிட்டு அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு ரிட்டன் அஞ்சு பேருகடிச்சா பத்து முடிஞ்சிடு
அப்படியே இந்த இதுலயே ஏழு பேர அப்படியே மாத்தி மாத்தி
ம் அசால்ட்டா அவன் இருபது கிட்ட முடிச்சிருக்கலா ரெ ரெண்டு நாள் சேர இருபது முடிச்சுருக்கலா
இன்னை கடந்து அஞ்சு பேருக்கு அடிச்சதுக்கு
ம்
எல்லாமே கடைசி நேரத்துலதா அடிக்கு எல்லாமே
ஏ பேசரது இல்ல மத்தப்போ நார்மல் கால்ல பேசிட்டே இருக்காவ அந்த ஆப் ஆப்ல பேசுனா என்னவோ அப்படிங்க வேண்டா அந்த பயபுல்ல நார்மல் கால்ல பேசுறதுக்கு இதுல பேசுனா கூட பிரயோஜன ம்
முடிஞ்சுட்டா பத்து நிமிஷோ தன்னால கட் ஆயிரு என்ன பத்து நிமிஷ கழிச்சு
இன்னு பன்னெண்டு நிமிஷத்துல கட்டாயிரு
எத்த நிமிஷாயிருக்கு
பத்து நிமிஷ ஆவ போது
இதெல்லா அப்டி ரெக்கார்ட் ஆகி அங்க போமோ அந்த ஆப்புக்கு அவங்க கேப்பான்ல உக்காந்து கேப்பான்லா
ம் காத் ட்டு வெரிஃபை பண்ணுவாங்களா என்ன பேசிருக்கானா இல்ல சும்மா பேச ஓடவுட்டானா அந்த மாரி
பேசியிருக்கான் தெரியுது அவ்ளோதான
ரொம்பளா செக் பண்ண மாட்டான்வ எவ உக்காந்து ரொம்ப நேர செக் பண்ணுவா
ம்ஹூம்
ஆஹ
ஃபுல்லா இதுக்கெல்லா பாட்டு வச்சிருக்கணு கம்யூட்ரி பேசலனா அதை மட்டு அதுக்கப்புற விட்ருவ
அரிஷுமா அவன் அழகா ஏத்தலா அவன் சொல்லி இதாயிரமோ சப்போர்ட் ஆகுதோ
எனக்கு தெர்ல சப்போ்ட் ஆவுதா நெனைக்கே போன இப்போத ஃபோர் ஜிய திரீ ஜி
ஆண்ட்ரூ லேப்டாப் வாங்கியாச்சி செல்லு வாங்கியாச்சி இப்ப அடுத்து பைக்கு ஏதாவவும் புது பைக்கு எங்கிருவா பாரு
கேட்டா அங்க லோனுங்கறா இங்க ப எ லோனுங்கா எ என்னடா எத்தன லோனுல எப்டி கெட்டுவாங்க கேடரிங் வரமாங்கா எ கேட்ரிங்ல ஒரு ஆயரூவா வரு ஒரு நாளைக்கு ம்
அவன் அக்கா வேலைக்கு போயிட்டலோ கட்டுவான்
ஆமா அவ மட்டு அந்த தைரியத்துல தா அங்கங்கனு அசால்ட்டா இருக்காங்க
அதா அலையுது இந்த மூதி தெரிஞ்சுட்டு எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சுட்டு லேப்டாப் எடுத் நா ஃபஸ்ட்டே சொன்னே ஏலே செல்லு எடுல லேப்டாப் வேடாம்லன்ன எப்டியு அந்த ப்ராஜெக்டக்கு தான லேப்டாப் தேவப்படும் சரி எடுத்துட்டான் நல்லதுதான்
ஆனா போன் கொஞ்சோ கம்மியாகிருக்கலா இருவதாயிருவா குள்ள ஒரு இருவதாயிரோ சேவ் பண்ணி
அதுவு நாப்பத்தி நாலு
தப்பிச்சல்லைங்க
கேட்டா லோனுங்கா என்னன்னு தெர்ல லோனா கேஷான்னு தெர்ல அவ அம்மாட்ட கேட்டா தா தெரியும் வேறெதுலயு என்னன்ன ஏமாதி கெடதான்ட்டு
இப்ப காலேஜ் ஃபீஸ் வேற ஒண்ணு கட்டணும் அதுக்கு என்ன செய்ய போரனு தெர்ல கொஞ்ச கம்மியா எல்லாம் பண்ணிருக்கனு
அந்த பாஸர் கட்டு வேர அவனுக்கு பாஸ்டர் இருக்கார்ல பாஸ்டரா வாஸ்டரா
அ சித்தப்பா அங்கங்க ந பெஸ்
ஆ அவரு தான் கட்டாரு சர்ச்சில இருக்காம்ல பண் டு வந்து நான் என் பையன படிக்கே வைக்கே அப்டின்டு கேட்டுக்கானுவோ
ம் ம் எல்லா கிட்டும் சலயே பண்ண மாட்டான்னு நனைக்கர அ
சேரி படிப்பு